ஹலோ ஆஹ் கேட்குது புரோ ஆஹ் கேட்குது ப்ரோ ஆஹ் அதான் புரோ அதாவது அந்த காலேஜ் போனா கொஞ்சம் அதாவது என்னா ஏற்கனவே படிச்சி வந்த காலேஜ் அந்த காலேஜ் நான் எவ்வளோ நல்லா எழுதுனாலும் மார்க் வந்து முடிஞ்சளவுக்கு அரிய பிஸ் க ஒரு சிலரு பெயிலாக்கி உட்டதா ஒரு இருந்து இருந்துச்சி ஆனா உண்மையா அந்த மாரி தான் இருக்கு நல்லா படிக்கிற பையனயே ஒரு சில நேரம் ஃபெயில் ஆக்கி வுட்ருவாங்க
பட் அப்படியெல்லாம் பண்றதுக்கு ஏன்னா காலேஜ்ரோடு ரெபுடேஷன் போயிரும்இல்ல அப்புறம் அப்படி வேணா பண்ணா
அத பத்திஅப்புறம் வந்து சம்பாத்தம் பாக்குறாங்க ஆனா இந்த காலேஜ் வந்து இப்ப நான் சேர போற காலேஜ் பாத்தீங்கன்னா மாறப்போற காலேஜி ரெபுட்டேஷன் பாப்பாங்க முடிஞ்சதுக்கு பாஸ் பண்ணி விடணும் கொஞ்ச பாத்து எழுது இந்த மாதிரி ஒரு சில விஷயம் பண்ணிட்ருந்தாங்க நான் வந் ஓ கே எனக்கு நீங்களா இருந்தா மாற மாட்டீங்க ஆனா நா வந்து என்னா பண்ணேனா கொஞ்சோ கேரியர பாத்தேன் எனக்கு வந்து அங்க
மாற மாட்டேன்ல்ல ப்ரோ பட் சுச்சுவேஷன்ஸு நீங் சொல்றது உங்க சுச்சுவேஷன் கரெக்டா தா இருக்கு ஒன்னு சொல்லல நீங் சொல்ற மாரி ஃபிசு அதல்லா அ இருக்குது என்னோட ஃபே ட்ல நா இருந்தா இப்ப எனக்கு வந்து நா இங்க நா கிருஷ்ணகிரி டூ நாங் வந்து படிச்சது து திருச்செங்கோடு
ம் ஓகே
லாங் டிஸ்டன்ஸ் சேந்து ஆல்ரெடி இது லாங் டிஸ்டன்ஸ் இல்லயா தேர்க் சோ அதனால அது நீங்க வந்து ஊருக் பக்கத்துலே கால் அ படிச்சீங்க
ம்
நீங்க இருந்த ஊருக் பக்கத்துலே இப்ப டேஸ்காலருந்து படிச்சனால உங்களுக்கு ஈஸி மாறுபடுஞ்சு சோ பட் நா வந்து இப்ப கிருஷ்ணகிரில படிகுனுன்னு நெ ச்சின்ன எனக்கு அந்த காலேஜ்ங்க வந்து நீங்க சொல்ற மாரி யோசிச்சீங் இல்லயா பீஸ் இங்க எப்டியும் அதே மாரி இங்க வந்து காலேஜ் எப்டி எப்டினு பாக்கும்போது நம்முல்க்கு தமிழ்நாடுல எனக்கு டுவல்த் மார்க்கா வச்சு எனக் கெடைச்ச காலேஜ்ஜ அங்க சோ அதனால நா எதும் சொல்ல முடியாது சோ உங்க சுச்சுவேஷ்ன் கரெக்டாதா இருக்கு
நா என்னா பண்டே கொஞ்சோ கெரியர பாக்கும்போது அங் ஒரு ஷார்ட் பிலிம் நடிக்கலா அப்டின்னு ஒரு வாய்ப்பு இருக்கம்போது செரி எப்டியாது அது கஷ்டபட்டு நம்ம அந்த வாய்ப்ப தவற உடக்கூடாதுன்னு அதியு யோச்சு எல்லா ஒரே கோர்ஸ்தா பி எஸ் இ ஐ டி இங்கியு பி எஸ் இ ஐ டி அங்கியு பி எசி இ ஐ டி தா ப்ரோ
அ அப்போ எப்டி பாட எடுக்குறதுக்கு ஓ சும்மா சொ
அஹ் கோர்ஸ்ஸு இல்ல ஆஹா கோர்ஸ் இல்ல ஈவென்ட்டு ஈவென்ட்டு அது பேர் அது ஈவென்ட்டு இந்த மாரி டான்ஸ் ஈவென்ட்டு வருல்ல அது மாரி பிலிம் ஈவென்ட்டு ஒண்ணு வரு அதுக்கு வந்து நம்ம பா அ நம்ம காஸ்டியும் எடுதுட்டு ஆஹ் ஒவ்வொரு காலேஜா போனோன்னா நமக்கு வந்து ப்ரைஸு நம்ம இது பண்லட்டி பண்லா நம்ம அந்த மாரி அது ஆ காம்படிஷன்ல நா ஜாயின் பண்லாம் அப்டி அப்டி அது ஒரு இன்சிடெண்ட் மாஸ்ன இன்சிடெண்ட்டா ஆச் சொல்றங் நா என்னாச்சுன்னா ஆஹ் சேர் ஓக் கே நாப்பது பேப்பரு இங்க எப்டியாவது க இ துபண்ணிக்கோங்க சொல்ட்டு நாப்பத்தஞ்சு பேப்பர் கிட்ட நா அரியாரோட போய்ட்டே நானு போய்ட்டு போனே ஆனா வீட்டுல வந்து கொஞ்ச சந்தேகப்பட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ இந்த காலேஜ்ஜூ மார்றியே எல்லா பேப்பரு எழுதணுமா என்ன ப்ரோ
எட்டு அரியர் தா சொன்னீங்க எட்டு ஆறு அரியறு
ப்ரோ காலேஜ் மார்னா சொன்னேல்ல காலேஜ்ஜூ மாற்னா இந்த காலேஜ்லிருந்து அட்டனன்ஸ் வந்து ரெகுலர் பண்ணா எல்லா பேப்பரு எழுதுணுன்னு சொன்னல்ல
பட் நம்மதா நம்ம முடிச்சதே ரெண்டு வர்ஷந்தான
ஆமா ரெண்டு வர்ஷமா எழுதுன பேப்பற இப்ப நா ஒரு வர்ஷமா எழுதி முடிக்கிணு இப்ப
திருப்பி அங்க போய்ட்டு ஃபஸ்ட்லேந்து
ப்ரோ
ஃபர்ஸ்ட்லேந்து ஃபஸ்ட் இயர்ல செகண்ட் இயர்ல மீதி எல்
ஆஹ ஆஹ எழுதுனு
ப எழுதினீங்கலா
அதா ப்ரோ ச் ஆஹ காலேஜ் சேந்த ப்ரோ இல்ல இல்ல இல்ல ந இல்ல இல்ல நா எழுதுனே எழுதுன சொல்றே நானு வரிசையா சொல்றே நா வந்து காலேஜ்ஜூல சாய் ஜாய்ன் பண்ணிட் டே வீட்லயே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாரி ஜாய்ன் பண்றியே அரியர் பேப்பரெழுதனுமானு இன்னுமா இல்லமா க காலேஜ்ஜூ யுனிவர்சிட்டிலேந் ந்து ஒரு என் ஓ சி வாங்கி குடுத்துட்டோம்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆய்டுமா நம்ம எந்தபேப்பரு எழுதுதேவல்ல அப்டின்னு நானா இது பண்ட்டே அ ஏன்னா கூட தங்கச்சினா கூட சேந்துட் படிக்க படிக்கு ச் அ ஃபர்ஸ்ட் இயர் நா தேர்ட் இயர் போம் போது ஃப்ர்ஸ்ட் இயர்ல ஒரு தங்கச்சி செக்ண்ட் இயர்ல ஒரு தங்கச்சி படிக் அவன் தங்கச்சி வந்து கேட்ருக்கும் போல இந்த மாரி இது இருக்குமோ அப்படி இல்ல இல்ல என் ஓ சி வாங்கிட்டா சரியா இது இதாயிரும் தெரியாது அப்டின்னு மா இது பண்ணியாச்சு அந்த மாரி சமாளிச்ச வீட்ல ஆனா நா நாப்பத்தஞ்சு அரியரோட போண்ணே போயி ஃபர்ஸ்டு இதுல பாத்தீங்கன்னா ஒரு இருபது பேப்பரு தா எழுதனு முடியது ஃபர்ஸ்ட் செமஸ்ட்ரில்ல ஆனா அந்த காலத்துல சேந்து மொத மாசத்திலேயே பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் அம்ச்சு விட்டாங்க எனக்கு புல்ஸ் சாட்டர்டே ஐ டி பி எஸ் சி ஐ டினால புஸ் அணுப்ச்சுடாங்க ஒரு ஒரு மாசம் வெப் டெவெளப்பீங்கு ஏ டூ இசட் நல்லா படிச்சேன் நல்லா ஆஹ் எவ்ளோ பெரிய வெப் டெவலப் லாம் பண்ண அந்த அளவுக்கு நல்லா படிச்சேன் ஆ ஆ அது ஒரு பெனிபிட் ஆச்சு எனக்கு காசு கட் ஒரு ஐயாருவா
எங்க கம்பெனிக்குலீியாவா இல்ல எங்க இன்ஸ்டூட்லியா
காலேஜ்ல இருந்து அனுப்புச்சுிட்டாங்க
அதான் கம்பெனி சைட்லையா போய் அங்க போனீங்களா இல்ல எப்படி
கம்பெனி கிடையாது காலேஜ் வந்து ஒரு ஒரு ஸ்கூல் அது ஒரு கிளாஸ்சு அது இன்டன்ஷிப் வந்து அவுங்க அமுச்சுவுட்டாங்க ஆமா ஆமா அமுச்சுவுட்டாங்க அங்க போயு ஃபுல் ஸ்டார்ட் கத்துக்கிட்டேன் ஆமா அது ஒரு இன்ஸ்டியூட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பஸ்ட் இயர் செமஸ்ட்ர் வருது ஆ இருவது பேப்பர் தான் எழுத முடியும் தம்பி அப்படின்ட்டாங்க சேரி ஓகே பரவாயில்ல அடுத்து பேப்பர் அடுத்து பேப்பரா ஆமா அடுத்து எழுதிக்கலான்டு இருபது பேப்பர் எழுதுனே இருபது பேப்பர் பற இருபது ஆ இருபது இருபத்தி நாலு பேபரு பிளஸ் அதே செமஸ்டர் அஞ்சாவது செமஸ்ட்ரோட பேப்பரு ஒரு ஆறு பேப்பரு சேத்தா ஒரு முப் முப்பது பேப்பர்கள் வருது ஒரு மாச இருக்க ஒரு ஒன்ற மரோ எக்ஸாம் காலல மத்தியான சில நேர மத்தியானம் மட்டு இரு ஒரு சில நேரம் காலைல மட்டு இருக்கு ஏதா பண்ணே னு முப்பது பேப்பருமே எழுதுன
எழுதுவாங்க
முப்பது பேப்பருமே எழுதுனே முப்பது பேப்பருமே எழுதி அதுல ரெண்டே ரெண்டு பேப்பர் மட்டும் அரியர் வச்சி இருபத்தெட்டு பேப்பர் கிளியர் பண்ட்டே
சூப்பர் ப்ரோ சூப்பர் முப்பது பேப்பர்ல இருவத்தெட்டுனா அது
உம் முப்பது பேப்பரு இருபத்தெட்டு பேப்பரு கிளியர் பண்ட்டே நானு
எப்டி படிச்சீங்களா அது எதாது அவுங்களே ஹெல்ப் பண்ணாங்களா
ஒரு சிலது எல்ப் பண்ணாங்க ஒரு சில நானே படிச்சி ஒரு சில கத எழுதுன ஒரு சில பாட்டு எழுதுன க பேப்பர்லயே ஓட்டி ஓட்டி உட்டே ஏதோ எக்ஸ்ட்ரா ஒரு நுப்பது ஒவ்வொரு ஒவ்வொரு எக்ஸாமுக்கு நுப்பது பக்கொ எழுதுவே முப்பது பக்கொ இருவது பக்கொ இருவத்தஞ்சு பக் அதுல அப்டி எழுதுவே என்னோடைய எஃபக்ட்ட பாத்து எறக்கப்பட்டு மா போட்டாய்ங்க போல ஏன்னா ஏ பேப்பர நானே திருத்துனாக் கூட நா கண்டிப்பா முப்பது பேப்பர் பாஸ் பண்ணிக்க மாட்டே நானு அந்த இருவத்தெட்டு பேப்பர் நானே திருத் ருந்தா கண் டிப்பா நானு வந்து எவனோ ஒரு புண்ணியவானே செரி எது எஃபோர்ட் போட்ருக்கானே ஏதோ பாஸ் பண்ண துடிச்சிருக் க்யா பைய அப்டின் சொல்ட்டு இவன எப்டியோ தயவ்செஞ்சி பாஸ் பண்ணி விட்ரு அவவிட்டா செத்துருவே பாஸ் பண்ணி உட்டாய்ங்க ஒவ்வொரு பேப்பரையு பாஸ் மார்க்தா எல்லாத்துலமே பாஸ் மார்க்தா அந்த அ துக்கு அம்பதுக்கு மேல எதுவு ல அப்டியே பாஸ் மார்க் வாங் கி ஒரு ரெண்டு பேப்பர் கிட்ட ரெண்டு ஆமா ரெண்டு பேப்பர் மட்டு அரியர் தோணுச்சி ஆ அடுத்த செமஸ்டர் வர்றதுக்கு எடையில பாத்தீங்கன்னா ஒரு ஈவென்ட்டு ர ச ஷார்ட் ஃப்லிம் நடிக்கலாம் ட்டு அப்பதா ஆரம்பிச்சாங்க ஓகே நம்ம பேர் குடுத் ஜாயின் பண்ணிட்டே ஃபஸ்ட் டு ஒரு ஷாட் ஃபிலிம் நடிச்சே அதுல பாத்தீங்கன்னா கேமியோ ரோல் மாரி கடசியா ஒரே ஒரு ரோல்தா குடுத்தாய்ங்க ஆ அ அதுல வந்து கொஞ்சொ ஃபேமஸ் ஆனு காலேஜுக்குள்ள அது வந்து போயிட்ச்சி அது பாத்தீங்கன்னா ஒரு காலேஜு போய் செகண்ட் ப்ரைஸ் அடிச்சிது இன்னொரு
செரி
ஃப்லிம் நடிச்சே அதுல பாத்தீங்கன்னா நா ஆ ஓவொரு ஒரு நான் நடிச்சிருப்பே ஒரு போதை அந்த மாரிதான் நடிச்சிருப்பே ஏ ஃபேஸ் கட்டு உடம்ப பாத் அந்த மாரிதான் இருஞ்பச்சி உடனே அந்த ரோல் குடுத்தாங்க பெஸ்ட்டா பண்ணே அந்த அந்த இதுக்கு பாத்தீங்கன்னா காலேஜில வேற லெவல் ரீச்சு் ஆ அப்டியே கொஞ்சம் பேமஸ் ஆய்ட்ட
ஏன்ன இதுகெல்லாம் டீம் எல்லா உங்களுக்கு பிரண்ட்ஸ் எல்லா அதுக்கான கரெக்டா செட் ட்டாங்கனு ல அதுக்கெல்லா
ஆ ஆ அதுக்கு ஏத்தமாரி டீம் செட் ஆனாங்க ஆ அதுக்கு அப்ரம் டைரக்டரு கேமரா மேன் நல்லா செட்டானாக எனக்கு காலேஜி படிக்கர எல்லாருமே நல்லா செட்டாங்னாங்க ஊர் - ஊர் அந்த ஊ ஊர்ல இருக்கற மக்கள் கொஞ்சோஹெல்ப் பண்ணாங்க ஆ ஒரு ஆ இல்லல்ல ஒரே தேர்ட் இயர் மட் பசங்க நல்லா ஓரப்பப் பழகனாய்க அவிங்க வந்து நல்லா கோயெட்னேஷன் பண்ணாங்க அ அதுல வந்து என்னன்னா ஒரு சீன் ஒண்ணு வரூ சீர்ஸ்ஸா அடிக்கிற சீனு ஆ சியர்ஸ் அப்டினு சொல்லுவாங்லிட ஆ அதுல பாத்தீங்ன்னா அந்த அந்த டைய்லாக்க வந்து என்னைைய பாத்தோனே காலேஜ் இருக்குற எல்லாரூ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என்ன வந்து டேய் சியேஸ் அப்டுனுட் ஒரு மாரி வம்பு இழுக்க ஆரம்பச்சிட்டாங்க அந்த சீன பாத்துட்டு காலேஜில அந்த சீன போட்டுக்கப்பா அதுல அதுவூ பாத்தினா செகெண்ட் பரச் டாச்சு அதுக்கப்றந்தா தேர்டு ஒரு சாட் ஃபிள்ம் நடிச்சே ஆ வந்த சாட்னா ஆ நா வந்து ஒரு அடியாலு அவோ ஃபைட் ஃபைட் பண்ணோ நா ஒரு தா ஒரு ந அ அ அதுல ஹீரோவா ஒருத்த இர்ப்பா நா நா அவன அடிக்கணு அவ வந்து என்னுடைய பாஸ் ஒருத்தர் இருப்பாரு நான் அவர் பி ஏ ஓ மாரி இருப்பே ஆனா அவர் வந்து என்னா சொன்னாரோ அத செய்வே நானு ஆ கூட ஒ ஒரால வச்சிட்டு அவன போய் ஃபைட் பண்ணி வைத்துல குத்தறது செவுத்துல வச்சி முட் டொ வைக்கிறது கொஞ்சோ ஆக்ரோஷமா பண்ண அதுல பாத்தீன்னா எங்க அம்மா அந்த படத்தப் பாத்துட்டு என்னடா அவன போட்டு இந்த அடி அடிக்கிற கால்ல திருவி ஒடச் கையத் திரும்பி ஒடைக்கிறது அந்த மாரில்லா பண்ணே அத பாத்துட்டு வேற ஃபோன்ல ரீச் அதாவுது அந்த அவன் சொல்லுவான் டே அவன போய் அடுச்சு கொன்றானோன ஒன்னு பிரச்சன இல்ல சார் முடுச்சுர்லா அப்புன்டு சொன்ன அந்த டைலாக் பாத்தீங்கன்னா அப்ப ரீச் ஆயிர்ச்சு அப்ப எல்லாருமே வந்து அ அ குடுத்தலாமா வந்து அ வ ஒரு மாரி ஷை ஆயிடுத்து ஆ வெக்கப்பட்டுக்குட்டே அந்த படத்த நா பாக்க ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடுச்சது அந்த அந்த படந்தா ஒரு காலேஜுக் போனே அந்த காலேஜுல பாத்தீங்கனா அப்டியே ஒரு திக் திக் மொட்ட மாலும் ஒவ்வொரு காம்படிஷன்ல ஜெய்ச்சர்னு பாத்திங்னா ஆ ஃபஸ்ட் தேர்டு ப்ரைஸ்லந் சொல்லுவாங்க தேர்டு ப்ரைஸ் ஆ எந்த காலேஜு செகண்ட் ப்ரைஸ் இந்த காலேஜு ஃபஸ்ட் ப்ரைஸ் இந்த காலேஜுனொன்ன அப்றோ ஷாட் ஃபிலிம் வன்ச்சு தேர்டு ப்ரைஸு ஒரு ஒரு காலேஜு வந்ச்சு செகண்ட் ப்ரைஸு இன்னொரு காலேஜ் வந்ச்சு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் சொன்னோன அன்னை ஃபாத்திமா அப்புனொன்னயு ப்டி அப்புடி சஜான க்ளாப்ஸு அந்த இதுல ஜிம்சி ஜிம்சி படத்துல ஒரு சீன் வரும்பாத்
ஆடிட்டோரியம் ஆ அந்த ஆடிட்டோரிம்ல
இல்ல அந்த ட்ரெயின் சைட்ல போயி அப்புடி கத்துவே தா ண்டு அவ பேர் வந்தக்கப்றோ அந்த கிரிக்கெட் படத்துல நானி கூட நடிச்சுருப்பாளே ஆ அத ட்ரெயின் கச்சலா அந்த மாரி ஒரு சரியான சீனு அந்திதுல ஃபஸ்ட் ப்ரைஸ் கோஸ் டு அன்னை ஃபா சிக்லா அப்டின்டவொனே சர்யான கத் து அப்புடே ஸ்டேஜ்ல ஓட்றே நானு நானு எ பசங்குளு சேந்த ப்டே ஓடி போயி அந்த ஷீல்ட வாங்குறோ நாங் ஆளுக்கொர் ஷீல்டு சின்ன சின்ன ஷீல்டு குடுத்தாங்க அது வேற அதுன்ன வீட்லே இருக்கு அதுக்
செரிப் செரிம ந வேற கால் வருது நா கூப்புற்ற
ஆ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ